ஹலோ
கேக்குதுங்ளா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ் உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் என்ன பண்றீங்க சிஸ்டர்
இந்தா ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கோ
சேரிங்க சிஸ்டர் நானு இப்பதா சிஸ்டர் கொஞ்சொ வெளியில போயிட்டு வந்தோ ஹாஸ்பிட்டல் வரைக்கி அது சும்மா செக்கப் தா சிஸ் டர் போனோ அ அது வரவே லேட் ஆயிட்டு இப்பதா வந்தோ சிஸ்டர் அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு இப்பொலா ஹாஸ்
இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லயு கூட்டமாதா இருக்கு மக்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடேல வாங்கி வாங்கி சாப்ட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டத்த ஏத்திட்டாங்க
ஆமா ஆ நெறையா கூட்டோ சின்ன பிள்ளைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கு ரொம்ப
ம் இப்ப உள்ள கொழந்தைகளா ஃபீவர் கூட தாங்க மாட்டறாங்கள காச்சல் கூட முன்னால்லா நம்ம படி போதுலா நாளா காச்சல்லுனா டேப்லட் போட்டுகுட் ஸ்கூலுக் பேய்ருவே ஒரு மாத்தர தா போட்டுட்டு இப்பல்லா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க லேசா ஒரு சளி இருக் இவாலா கூட தாங்க மாட்றாங்க ஏனா அவுங்குளோட பவர் அவுளேதே ஒடம்புல
பிள்ளைங்களுக்லா நம்மளா ஒரு பேராசிட்டமல் தா அதுலே ஒரு ஹாப் பேராசிட்டமால்னா அவுளொதா சரியா போயிடு இப் அப்டி இல்ல
கச்சல் சொன்னா அஞ்சு மாத்தர தராங்க எதுக் கந்த அஞ்சு மாத்தர்னே தெரியல எட்டு மணிக்கா தராங்க எப்பலா கா ச்சல் தானப்பா சொன்ன அதுக் எதுக்குப்பா அஞ்சி மாத்தர
அது உள்ள கூட சாப்ட கூட முடில ரொம்ப பெருசா குடுத்துர்றாங்க எனக்லா ஒரு தரவ நா எதோ சாதாண்மா எதோ காச்சல் தா குடுக்கே சி காச்சல் தா போனே ரொம்ப பெரிய மாத்ரயா குடுத்தாங்க அதுவு கலர் கலரா இருந்
ஆ அத கார்
அதான காச்சலுக்கு எதுக்கு தா இவளோ அது கம்மியாவு குடுக்க மாட்டிங்கியாங்க ஒரு பத்து பத்து கிட்ட குடுத்துஉட்ருவாங்க சாப்ட்ருங்கன் டு நெறய இப்பலா செலவுமே நெறையா ஆவுது சாதார்ணமா காச்சல் போனா கூட
ம் முண்ணூறுபா ஐநூறுபா ம் ஐநூறு அதா காச்சுலுக்கொ ஒரு ரெண்டு ஊசி ஒரே ஒரு மூண் ந மூண் செட்டு மாத்ர ஐநூருபா டாக்டர் ஃபீசோட சேத்து ஐநூருபா
ஐநூருபா வந்துருது அதுவு இப்ப வெயில் காலம் வேறயா
ம் எனக் இப்ப ரீசண்டா ஒரு ஒரு மாஸ்த்துக் முன்னால ஃபீவர் இருந்துகுட்டே இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள இருந்துச்சு நானு சும்மா மாத்ரய போட பெசாம இருந்துருவ அப்பற மாத்ரய் போடுவே அப்ற இப்ப கொஞ்சொ இப்ப தெம்பா இருக்கு திரும்ப ஒருமாரி டயாடா இருக்கு ஆறு மணிக்கு மேல டயடா இருக்குமா சாங்கால அப்டி படத்துகிடுவ திரும்ப கு டேப்லட் போன அப்டியே இருந்தே இப்டி நஷ்றொ ரொம்ப முடில ஒரு பத்னஞ்சு நாளக்கி அப்றொ அப்புற போய் செக் பண்ணா அவுங்க ஒரு மூண் நாள் ஹாஸ்பிட்டலு போய் போய் ஊசி மட் டு போட்டு வந்தே இருவது நாள் ஆயிருச்சி அப்புற நீங்க இவ்ளோ நாள் ஃபீவர்ருக் கூடாது செக் பண்ணுன் பாத்தா டைஃபாய்டு ஃபீவருன்ட்டாங்க எங்க டைஃபாய்டா அப்டின்ட்டு மறு அப்டி ஒரு மு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்ட ரொம்ப சிவியர் ஆயிருச்சு இருவது நாள்ருந்துச்சில்ல
அது நம்ம சாதா காச்சல்னே
நனச்சி நா அப்புடுதா நெனச்சே செரி ஃபீவரு அனா கோல்டு இருக் சளி எதுமே பிடிச்சா செரி காச்சல் வருதுன் நெனைக்கலா நா அத கொழந்தைங்ள பாக்குறோ அதனால நம்ளுக்கு உடம்புக் ஒத்துலைக்ல போல் ஒத்துலைக்லதா அப்டி நெனச்சிட்டே இருந்தா ட டைஃப்பாய்டுன்டாங்க ப்ள அட் டெஸ்ட்ல அப்பற அஞ்சு நாளே ட்ரிப்ஸ் எறங்கி எறங்கி அதுவு மூண்மண்நேரமு ஒரு பத்து பத்து மாத்தர காலைலே ஒரு பத்து மாத்தர மத்யான ஒரு பத்து மாத்தர நைட்டு ஒரு பத்து மாத்தர ஆம்மாவா வா சாமி இனிமே ஹாஸ்பிடல் பாக்கமே வந்துர கூடாது
ஆ இப்பல்லா சொல்றாங்கஸ் ம் இப்பல்லா சொல்றாங்க சிஸ்டர் இப்ப ஏதாச்சி திடீனு காச்சல் வந்த திடீனு உடம்பு கழுத்து வலிக்கிதுங்குவாங்க கால் வலிங்கிங்காங்க அப்பறம் பாத்தா காச்சல் வந்து வருது ஒருத்தருக்கு வந்தா நாலஞ்சி பேருக்கு அப்டே தொடர்ந்து வந்துருது
எனக்கனே எங்க எனக்கு வந்துச்சு அப்பற ஏ பையன்க்கு பெரிய பையனுக்கு அப்பற ஏ வீட்டுக்காரங்களுக்கு அப்டி ஒரு நாலு ஒர் ரவுன்டு வந்துட்டு தா போச்சு
ஆம்மா அப்டிதா வருது என்ன சொல்றாங்கனா இப்ப காச்சல் சொன்னா ஆ தொடர்ந்து மூண் நாளக்கி பேரசிட்டம்மல் போடுங்க போடுங்க அவுங்களாவே சொல்லிக்கிற
அ அவங்ளாவே சொல்லுதாங்க அ ஹாஸ்பிட்டல் போறதுல மெடிக்கல்லே வாங்கி
ஆமா நெறைய பேரு ஹாஸ்பிட்டல்க்குலா போறதில்ல மெடி மெடிக்கல்லே டவாங்கி போட்டுறாங்க எதாவ்து சின்ன தலைவலினா கூட மாத்தர போட்டுறாங்க இப்பலா எதுக்கெடுத்தாலு மா அ முந்திலா அபடி இல்லல்ல அ முந்திலா
எங்க வீட்டு பக்கத்லயே ஒரு மெடிக்கல்ருக்கு எதுனாலு ஒடனே ஒரு அங்க ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுருது ஃபீவரா கோல்டா ஆ வாங்கி போடுங்கே அவ்ளதே
அ ஆமா ஆ முந்தி காலத்துலதா அப்டி இல்ல இப்ப தா இப்படி எதுக்கெடுத்தாலு மாத்தர கால்வலியா மாத்தர ஆ தலவலியா மாத்திர எதுக்கெடுத்தாலு காச்சலு ஆமா அவ்வளோ கூட்டோ சிஸ்ட ஹாஸ்பிட்டல்லெல்லா ரொம்ப இருக்கு
நாங்கலா இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நா ப்ரெக்னென்டா இருக்கும்போது செக்கப் கால்லே பத்து மணிக்கு போவேன்ன்னா வீட்டுக்கு வரத்துக்கு மூணு மணி ஆவு அவ்ளே கூட்டோ இருக்கு அவ்ளோ கூட்டோ ஸ்கேனு செக்கப்பு ப்ளட் டெஸ்ட்டு எங்க எந்த எடத்துக்கு போனாலு கூட்டமா ருக்கு
அ அ
ஜென்ரல் ஹாஸ்பிட்டலு எல்லாத்துக்குமே பாக் கா அ அவ்வளோ கூட்டோ வந்து கடக்கு திடீ தீடீர் திடீர்னு சூஸ் கிட் கேஸ்லா வந்துது இந்த வாரோ ஆக்சிடென்ட் கேசு சூசைட் கேசு ஆ இதுந்ட்டு வரு அப்பா எனக் எப்வுமே நா கல்யாணத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டலுக் போய் பழக்கமே கடையாது
சேரி சேரி அ
எதுவு வந்தது இல்ல போனது கெடையாது இப்ப ஹாஸ் ஹஸ்பிட்டல் போனா புதுசாருக்கு ஓ இப்படிதா இருக்குமா ஹாஸ்பிட்டல்னா இத்தா மாரியாருக்கு ஏன்னா நம்ம அ நம்ம வந்துட்டு ம் ஹெல்தி ஃபுட் சாப்டுவோ
ஆமா ஆமா
இப்ப உள்ள கொழந்தைங்களுக்லா கம்மங்க கூழு கேப்ப கூழ்ன்ன என்னன்னே தெரியாது குடுத்தாலு சாப்பிட மாட்றாங்க
ஆமா அது பிடிக்கவு மாட்டீக்கு அந்த டேஸ்ட்டு நம்மல்க்லா அப்டி இல்ல நம்ம வ வெயில் காலல்லா வந்துச்சுன்னா அதுதா ரொம்ப சாப்புடுவோ கம்மங்கூழு இல்ல பழைய சோறுலா சாப்புடுவோ இப்போதா அது இல்லைய பழைய சோரைய ஆடர் பண்ணிதா சாப்புற்றாங்க
ஆ ஆமா பழைய சோறுலா பேக் பண்ணி வருது இப்ப சிரிப்பா இருக்கு அதெல்லா பாத்தா என்னடா பழைய
ஆ அது வந்து நூறுபா நூறுபாவா எறநூருபாவா
ஆமா நானு ஒரு இது பாத்தே ஆ ஃபாரின்ல அது எவ்ளோ டாலரு போட்ருந்து ச்சு ஃபாரின்ல அத் மண்ப்பானையில வெச்ச மாரி அதுக்கு கடய வ வெச்சு சேல் பண்றாங்க அதுக்கு எவ்ளோ ரூப்பீஸ் போட்ருந்துச்சு
ன்னா எல்லா வீட்லேயுமே கஞ்சி இருக்கு இப்போ வெயில் காலத்துல கண்டிப்பா இருக்கு ஆ ம் ஆமா இப்போ இப்போ அப்டித்தா மாறிட்டு இந்த சைடு நாட்டு வைத்தியெல்லா மிந்தி உள்ள காலங்கல்லா பாப்பாங்க இப்ப எங்க அதெல்லா இல்லையே இல்லவே இல்லையே கொஞ்ச கொஞ்ச தான வருது ஆனா நெறைய பேர் சித்தா இந்த மாரியு பாக்காங்க கொஞ்ச பேர்ல்லா
அ
அப்டி பாக்கவு செய்றாங்க நா இப்போ கொஞ்ச நாளைக் முன்னாடி எதோ ஃபீவரோ எதோதா நெனைக்கிறே அ எதோ அ இன்னொர்த்தவங்களுக்கு போய்ருந்தோ நாங்க அப் போம்மோது அவுங்களுக்கு சொல்றாங்க நீங்க இது வந்து ஆப்ரேஷன் பண்ணிருங்க பயமுடுத்திவுட்றாங்க போ சாதார்ணமா பிளட் டெஸ்ட் போனா கூட இது வந்து ஆப்ரேஷன் பண்ணிருங்க நாங்கல்லா ஆப்ரேஷன் பண்ணிட்டோ அப்டினே சொல்லி பயமுடுத்துறாங்க
ம் ஆமா ரொம்ப ம் ரொம்ப இப்ப டாக்டர்ஸ் ரொம்ப பய பயமுடுத் றாங்க நீங்க இது பண்ணிருங்க பண்லனா அவ்ளோதா அவ்ளதா அப்டின்ற மாரியே பயமுறுத்திறாங்க
ஆனா ஒண்ணுமே மித்த ஹாஸ்பிட்டல் அடுத் வேற ஏதா ஹாஸ்பிட்டல போய் கேட்டா இல்ல இது சரியா போய்ரு நீங்க இதவே வந்து
ஆ ஆமா மெடிசின் சாப்புடுங்க சரியாய்ருன் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தங் கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணுங்கன்வாங்க
ஆமா ஒரு சாதார்ணமா போனாலே பயமாருக்கு ஐயோ இவ்ங்க என்ன சொல்ல போறாங்ளோ அப்டின்டு ஒண்ணுமே இருகாது இருந்தாலு பயம் வந்தது
எனக்கு ரெண்டாது பையனுக்கு ஒரே ஹாஸ்பிடல்லதா செக்கப் பண்ணிட்டே இருக்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட் மன்த்ல இருந்து செவன் ஏ ஒம்போதாது மாசோ ஆரம்பிச்சுருச்சு ஒம்போதா மாசோ ஸ்கேன்ல சொல்றாங்க தல பெருசா இருக்கு கொழந்தைக்கி இப்பமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத் தற்லா எடுத்துட்டு த கொழந்தையோட தலைக்கு ஸ்கேன் பாத்து தலைல என்ன ப்ரச்சனன் பாப்போ ஸ்கேன்ல ரொம்ப தல பெருசா தெரிது அப்டி அப்டி பயங்காட்டிட்டாங்க ஏய் ஏழு மாசோ ஸ்கேன் எடுத் தர்க்கு எட்டு மாசோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுத்துருக்க ஒரு ஸ்கேன்லயு அப்டி சொல்லவே இல்ல திடீர்னு டெலிவரி டேடுன் பதினச்சு நாளைக் முன்னாடி இப்டி சொல்றாங்க அப்போ எவ்ளோ பயமா இருக்
ஆமா
நா பண்ண இது சரிபட்டு வராது ஆ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோன்றாங்க கொழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தற்லா எடுத்துட்டு கொழந்தையோட தலைல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன ப்ரச்சனன் பாப்போ ஏனா ஸ்கேன்ல ரொம்ப தல பெருசா தெரிது துதுன் பயங்காடிடாங்க மூல ஏதா ப்ரச்சன இருக்கா தல ஏதா ப்ரச்சன இருக்குன்றதா நா எங்க அம்மாட்ட போற என்ன விட்டுருங்க அப்டின்டு அங்க நா என்னோட ஃபஸ்ட்டு பைய டெலிவரியான ஹாஸ்பிட்டல்கே போய்ட் அம்மா ஊருக்கு அங்க பாத்துட்டு அவ்ங்க வந்து டா மாசோ ஸ்கேன்ல எல்லா கொழந்தைங்ளுக்கு தல பெருசாதா தெரியு எனா நார்மல் டெலிவரிங்கறத்னால அப்டித்தா இருக்கு அந்ந அம்மா ஒண்ணுமே சொல்லல இவனு டெலிவரி ஆகிட்டு தல ஒன்னும் அந்தளவுக் பெருசே இல்ல தல பெருசே இல்ல ஆ அந்த அம்மா எனமோ அப்டி இப்டின் பயங்காட் டிருசி அய்யோ யோ சொன்னனா ம் ஆ ஆ ஆ அதயு அவ்ங்களு அவசர அப்றமா சொல்றாங்க நீங்க நாளைக்கே நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்டிங்கறப்ப நம்ளுக்கு எவ்ளோ பயோ இருக்கு அப்ப எதாது ப்ரச்சனயா இருக்குமோ கொழந்தைக்கி நம்ளுக்கு ஏதாது ப்ரச்சன வந்துருமோ அப்டி இப்டிங்குற பயோ வந்துருச்சு எனக்லா
ஆமா அது எப்பவுமே எங்கேயாச்சு போய் இப்டி சொன்னாங்கன்னா இன்னொரு இது கேக்குறது நல்லது நெறைய பேர் அப்டிதா ஆமா
அம்மா வீட்டுக் பொய்ருகே அப்டின்டு அங்க போய்ட்டே ஆனா ஆனாடெய்லி என்னனா இல்ல அம்மா ஒண்ணுமே சொல்ல நல்லாதாமா இருக்குட்ட ஒரு ப்ர
ஆ அதுக்கப்றோதா ஒரு நிம்மதியாவே இருக்கு அது வரிக்கு ஓடிகிட்டே இருக்கு நம்ம ஒரு ஒன்னு சொல்லிட்டாங்கனா ஓடிகிட்டே இருக்கு மனசு
அதுவு இல்லாம எ ஃபஸ்டு பையனுக்கு இங்கதா நா செக்கப்குலா பாத்துருக்கே ரெண்டாவது பையனுகு இங்கதா பாத்தே அப்ப அவுங்க ரொம்ப ஃபமிலியரான டாக்ட்ரு அவுங்க ஏ அப்டி பண்ணணு எல்லாமே பைசானால பைசாகாக ஒடனே ஆப்ரேஷன் பண்ணி கொழந்தைய எடுத்தறணு பைசா கட்டிறணு அப்டிங்கறக்
கு பெரும்பாலு அப்டிதானே இருக் குது இப்போ எல்லா எடத்துலயுமே அப்டிதா அப்டிதா இருக்குது ம் எப்போமே ஆமா சா சாதார்ணமா இருந்தாலு இப்பல்லா பயப்புற்றாங்க அய்யோ எதோ பெருசா வந்துருமோ அப்டின்ட்டு ஆ சின்னதா போனா கூட கால்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கால்ல எதோ விழுந்துருச்சு பிளேட் எதோ விழுந்துருச்சுன்னு நெனைக்கிற லைட்டா அது ரத்தங் கட்டின மாரி இருந்துச்சு போல அவுங்க என்ன சொல்லிட்டாங்கனா எலும்புல வந்து எலும்புல எதோ கீரல் மாரி விட்டுருக்கு ஸ்கேன் பண்ணிப்பாருங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க போல அவுங்க ரொம்ப பயந்து கடைசில பாத்தா சாதாரண ஒரு ரத்த கெட்டுதா சரியா போயிட்டு கொஞ்ச நாள்லயேவு அதுக்கு ஸ்கேனு
அய்யோப்பா ஐ அதா ஆ ஸ்கேன்னு சொல்லி அதுல ஒரு ரெண்டாயிரரூவா வாங்கறது
ஆமா ரெண்டாயிரரூபா அதுக்காண்டி பயமு அவுங்களு நம்பி பண்றோம் வேற என்ன பண்றது இவ எதோ வந்துருமோன்னு பிரச்சனைலயே யோசிச்சே நம்ம வாங்கிரோ ம் பயந்து பண்ணிர்றோ அது அவுங்களுக்கு கரெக்டா வந்துருது செரி பண்றாங்ளே அப்டின்ட்டு அதுவு இப்ப பிளட் டெஸ் டெல்லா குடுக்க போனனா அந்த பிளட் எடுக்கறதுக்கே ஒரு வருஷோ ஆகு அதாவது ஒரு வருஷங்கடுத்துதா அடுத்து பிளட் எடுக்கனுமானு சொல்லுவாங்க ஆனா ஆமா அப்டி இரு க்கு ஒரு வருஷோங் கழிச்சு எக்கணு ஆனா அவுங்க பிளட் டெஸ்ட் எடுக்கறவங்க என்ன சொல்வாங்க மூணு மா த்து ஒரு தடவ எடுக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க அப்டி சொல்லிருவாங்க அது
சேரி சேரி ம் கேக்குது ஆ சேரி பாக்கலா ஆ ஓகே சிஸ்டர் உ
உம்